ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க
நா தா சும்மாதாங்க இருக்கேன் நீங்க
நானு சும்மாதாங்க இருக்கேன்
அப்படிங்ளா நீங்க எதோ கடைசியா ஒரு படத்துக்கு போனீங்களாமே என்ன கத அது
அந்தக் கதையா அது சாமி கதங்க நல்ல சாமி சாமி பக்தி தி இருந்தா போதுங்க இந்த காலத்துல சாமி தானுங்க நம்பணு மனசனுங்க நம்பக் கூடாதுல்லங்க ட
அதுங்காட்டி சாமி படத்துக் போனங்க சாமி படத்துல என்ன ஆகுன்னா பஸ் ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க செரிங்ளா கதாநாயகனு கதாநாயகி இருப் ப்பாங்க
அ
ஆ பொரு நீ இருங்க மறந்துட்டே
யோசிங்க யோசிங்க பொறுமையா யோச்சி சொல்லுங்க தப்பேயில்ல
நா உங்களுக்காக ஒரு கவிதை பாட்ற
சேரி பண்ணுங்க என்ன பண்றது
கண்ணலஹா காதழகா பொண்ணலகா பெண்ணலகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொண்டும்
ஆஹ்ன் நீளமிளகா ஆஹ் தெரியுங்க போதுங்க எனக்கு
எங்க தெரியாதுங்க இதெல்லா கத்துக்கோங்க நாள பின்ன உங்களுக்கு உதவி செய்யு அதுக்குதா சொல்றேன் கல்லூரிலாம் போனீங்ன்னா உங்களையேப் பாருங்க இதெல்லா வேணுங்க இப்ப இந்த காலத்துக் இதுதான் வேணும்
இல்லங்க எனக்கு படிப்பறிவு இருந்தா போது இதெல்லா வேண்டா
படிப்பு எதுக்குமே பிரயோஜனமே இல்லங்க இந்த மாரிதான் பிரயோஜனம் கெட்டு போங்க
புக்குதாங்க தேவை இதெல்லா தேவையே இல்ல சரிங்களா
வருங்காலத்துல படிப்பு தேவைதான் ஆனா இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தேவை
செரிங்க அதுக்குனு நீங்க பண்ணாதீங்க அதை நான் வேற யார்டையோ பாத்து கேட்டு கத்
இல் பிரச்சனையிங்க எனக்கு எங்க வீட்ல பொண்ணு பாக்க வரங்குறாங்க டீ போடுறது எப்டினு கொஞ்சோ சொல்லி் குடுத்தீங்கனா கொஞ்சோ உதவியா இருக்கு
டீ போடுறது வந்துட்டு ரொம்ப பெரிய வேலைலா இல்லங்க ஃபஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணனுனா பால் மாட்டு பால்ங்க சரிங்ளா
ஓஹோ பால் வேண்டாமங்க
ஓஹோ பால் நல்ல பாலுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பால் நீங்க அது பெரிய காஸ்ட்லியான கடை இதுல மட்டுதான் அது கடைக்கு ஏங்க அது கடைச்சுதுன்னா நீங்க லக்கியஸ்டுங்க ஆமா நீங்கதான் லக்கியஸ்டு அந்த ஓஹோ பால் வாங்கி நீங்க இது நல்லா அஹ் இந்த அலுமிணி பாத்திரோ அதெல்லா வைக்க கூடாது தங்க பாத்திரோ இருக்குல
தங்க பாத்தரதுல பால்காச்சுனா புள்ளைய தூக்கிட்டு போயிருவாங்கலைங்க சீக்ரோ
அதெல்லா இல்லைங்க தங்க பாத்திரத்த நல்ல சுண்ட விட்டு காட்சி அது இந்த காலத்துல வர ஆர்லிக்ஸு இல்ல இல்ல இந்த ஆர்லிக்ஸு பூஸ்ட் இந்த காலத்துல இருக்கிறதெல்லா போடாதீங்க நல்ல மஞ்சத்தூளு குருமிளகு போட்டு
ஏங்க சளி சரியாகுறக்கு உங்ககிட்ட கேக்கலங்க டீ எப்டி வெக்கிறதுன்னு கேட்ருக்கேங்க
ஓ டீ வைக்கிறது ஓகேங்க மாத் திட்ட என்ன பண்ணனுனா டீ தூள் இருக்குதுங்க நல்ல ஊட்டியில இருந்து ஸ்ட்ரைட்டா வந்த டீ தூள் சரிங்ளா ஆ நேர அந்த டீத்தூள் எடுத்து நல்லா பொடுச்சு நல்லா காய வச்சு பால்ல போட்டு நல்லா கொதிக்க உடனுங்க செரிங்ளா நல்ல டீ அப் ஒரு ரெண்டு கிளாஸ் பால் இல்ல இல்ல ரெண்டு கிளாஸ் பால் ஊத்தி அந்த ஒரு கிளாஸா மாற அளவுக்கு கொதிக்க விட்டாதா
இதுங்க எங்க அம்மா திட்டு வாங்கங்க இப்டிலா பண்ணா ரெண்டு கிளாஸ் பால் ஊத்தி ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதா என்னெங்க பேசுறிங்க தெளிவா ஞான பேசுங்க
உங்களுக்கு இதெல்லா புரிய மாட்டேங்கிங்க நல்லா கேட்டுக்கோங்க சரிங்ளா பின்ன உங்கள பொண்ணு பாக்குற வர நேரத்ல புள்ளைக்கு டீ வைக்க தெர்லேன்னு திட்ட போறாங்க
ஐயோ செரிங்க கொஞ்சோ நீங்க சொல்லுங்க
அஹ்ன் அப்பறம் சக்கரைல்லா போடக்கூடாது அதெல்லா ரொம்ப கெடுதல் சரிங்ளா கரும்பு சக்கர இருக்குல கரும்பு சக்கர
கருப்பெட்டி போட்டு பண்லாமாங்க கருப்பட்டி
ஆ கருப்பட்டிக்கி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் சுவையா இருக்கு நீங்க அதுவு போட்லா ஆ அது நல்ல டீ கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து டீய வடி கட்டிரனு செரிங்ளா அந்த சக்கையலா எடுத்துடனு எடுத்துட்டு அதுல குஞ்ச சக் சக்கர போட்டு நல்லா ஆத்தி நல்லா நொர வர குடுத்தீங்கன்னா இப்பயே பொண்ணத் தூக்கிட்டு போயிருவாங்க அந்த அளவுக்குங்க
அப்டிங்களாங்க காப்பி எப்டி போட்றது
காப்பி போட்றது அதை விட ஈசிங்க இந்த காலத்துல எல்லா வந்துட்டு ஃபில்ட்ரு காஃபி இதானே
ஆமாங்க ஆனா என்னோட எனக்கென்ன ஆசன்னா என்னோட புருசனுக்கு நா எ கையால இடிச்சு இஞ்சி பூண்டெல்லா போட்டு செய்ய குடுக்கனு ஆமா காப்பி கொட்ட இடிச்சு பொறணி எனக்கு
போடுங் போடுங்க உங்க புருச காப்பி கேட்டு நீங்க இடிச்சு போட்றதுக்குள்ள அடுத்த நாள் ஆயிரு வேற ஒரு அப்பட போயி
இப்பிடியெல்லா தப்பா பேசாதீங்க செரிங்களா எனக்கே வரம் பாக்க வரது எப்பயாச்சு ஒரு நாள் தா அதையு நீங்க இப்டி கெடுத்துடுறதுக்கு நீங்க நெனைக் க்காதீங்க எ வரத்த கெடுத்துட்றதுக்கு உங்களுக்கு என்னங்க கெடைக்குது சொல்லுங்க
அத்தென்னமோ தெர்லங்க இந்த மாரி வரத்தெல்லா கெடுத்துடுறது எனக்கு ஒரு வேலையா போச்சு
இது வேலையா வச்சுக்காதீங்க இது நல்லதே இல்ல செரிங்ளா அடுத்துவங்களுக் உதவி பன்னணு அப்படின் நீங்க நெனச்சு க்கோங்க என்னை பேச விடுங்க நீங்களே சும்மா பேசிட்ருக்காதிங்க
சேரி சேரி பேசுங்க பேசுங்க
ம் டீ இப்டி போட்டு தருவே புள்ள வேண்டா சொன்னா என்ன பண்லா
புள்ள வேணா சொன்னா ஆ வேற மாப்ளைய பாத்துக்குவாங்க என்ன மாப்ளைக்கா பஞ்சோ இங்க ங்க
மாப்ளைக் பஞ்ச இல்லெங்க இப்ப எல்லா ஒழுக்கமா இருக்கனும்ல்ல ஒழுக்கமா இல்லாம ஒண்ணு க்கு ரெண்டு மூணு பிள்ளைய வச்சு சுத்திட்டு இருந்தா என்னங்க பண்றது
ஆமா இப்ப கெடைக்கிறவ உங்களுக்கு கிடைக்கிற பைய மட்டு என்ன ஒழுக்கமான பையனு யாருக்குங்க நிச்சயோ
நிச்சயந்தாங்க நாளைக்கு எனக்கு பைய ஒழுக்கந்தா என்ன அப்பப்ப கொஞ்ச ரொம்ப ஒழுக்கமாயிற றானே அதுதா கொஞ்ச சரி வராத மாரி இருக்கு எனக்கு
அதுக்கு வந்துட்டு ஒன்னுமே பண்ண முடியாதுங்க நல்லா இருக்குற பையன அ நாசமாக்க முடியாது நாசமா போற பையன வேணா நல்லாக்குலா அதுவு சிலதுதா நல்லாகு நல்லா இருக்கிற பையன எப்படிங்க நாசமா மாத்த முடியு சொல்லுங்க
ஒரு பைய ஒழுக்கமா இருந்தாலு அது கூட ஒரு நண்பர் இருக்கான் பாத்தீங்களா அவன் தாங்க கெடுக்க குறா
அது என்னமோ சொன்னீங்களே நூத்துல ஒரு வார்த்தைங்க அது
ஆமாங்க இந்த பைய அடங்கி வீட்ல இருந்தாலு அந்த பைய விட்டுறதே இல்லைங்க
ஆமாங்க ஆமாங்க இங்கயு ஒருத்தே அப்படிதாங்க பக்கத்துலயே இருந்துட்டு உசுர வாங்கறாங்க ஒருத்த நல்லா இருந்தாலு அவன கெடுக்
ஆமா இந்த இந்த காலத்துல இப்டி கெடுக்கலாமா நல்லா இருக்கிற பையன ஏதோ ரெண்டு மூணு பெயர் தா அதுலியு இந்த பசங்க வந்து கெடுத்துட்டுட்டா புள்ளைங்கள எங்க போகு சொல்லுங்க
அதுதா பாருங்லே இந்த காலத்துல மக்கள சொல்லி குத்தமு இல்ல கால கெட்டு கடக்குது இப்ப வேற அந்து ஃபோனு அந்த செல் தானு அதெல்லா வெச்சி பாத்து மக்க நல்ல கெட்டு போய்ட்டாங்க நம்ம மக்கள குத்த சொல்றதுக்கு இல்ல கால அப்டி நம்பளு அதே மாரி போ வேண்டதா நம்ம மக்களு ஒழுக்கமில்ல இப்ப என்ன பண்றத் அது நம்ம மக்களா போச்சி நம்மதான வளத்தி ஆகனு
ஆமா நம்மகிட்ட ஒரு மாரி நடக்குங்க அதுட்ட கிட்ட ஒரு மாரி நடக்குங்க இதெல்லா எங்க போய் முடிய போகுதுனு எனக்கு தெரியில ஆமாங்க கடைக் போன ஒரு பால் பாக்கிட்டு பதினாலு ரூவா சொன்னாங்க நாலா குட்டியா இருந்த வே காலத்ல பத்து ரூவா தா
நால்லா குட்டியா இருந்த காலத்தில ஆறு ரூவாங்க ஒரு பால் பாக்கெட்டு
நீங்க எந்த காலத்துலங்க அப்ப குட்டியா இருந்தீங்க
இப்பவு. குட்டியாதா இருக்கே நானு அத விடுங்க
நீ ஆனா குட்டியா இருக்கிற புள்ளைங்கள நம்ம பொறளி பேசவே கூ குட்டியா இருக்க புள்ளைங்கோ அழகுதா குட்டியா
ஆமா நல்ல சிருக்குனு இருக்குனு இந்த மாடு மாரி வளந்துட்டு என்னத்துக்கு இல்ல புள்ள நல்ல சிருக்குனு லட்சணமா இருக்கனு பசங்க வளரட்டு புள்ளைங்க சிருக்குனு
குட்டியா உருண்டையா இருந்தாதா அழகு புள்ளைங்க
செரி குட்டியா உரண்டையா இல்லாட்னாலு குட்டியா ஒல்லியா இருந்தாலு அழகுதா அது
ஆமா புள்ளைங்கனாலே அழகுதாங்க பசங்க தா
ஆமாங்க
கொரங்குங்க மாரி ஒரு பையன கல்யாண பண்றக்கு வேனுமனியு எ பக்கத்துல வெச்சுக்லா
நீங்க அப்டி பட்டவங்ளா ஐயயோ
ஆமாங்க சிரிக்க கூட முடியில மாமியார் தொல்ல எல்லாமே தொல்ல
அதென்னமோ உண்ம தாங்க புள்ளையா பொறந்துட்டா ம்
பெத்தது நல்லால்ல கட்டினது நல்லால்ல இதெல்லா எங்க போய் முடியுமோ
என்ன என்ன பண்றது இதெல்லா முடியறதா இல்ல நம்ம சாகுபோது தா முடியு
நம்ம இருக்க போதே இந்த லட்சணோ இதுல நம் போயிட்டா அவ்ளதா கிழு கிழுன்ட்டுருக்கு
அவ்ளதா எல்லா ஆடுங்க செத்தது கூட இல்லாம ஆடுங்க அது அப்டி
திங்ளா இப்போ குட்டையா போட்டுட் சுத்திட்ருக்குதுங் க அ எங்க காலத்துல எல்லா எங்க அம்மா ரேஷன் கடையில பொடவ வாங்கிட்டு வரு அது தா சட்டையா தச்சி போடுவங்க இந்த காலத்
ஆமா அந்த காலத்துல எல்லா ரெண்டே ரெண்டு தடவ தா நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத் தருவாங்க இந்த காலத்துல நெனச்சா ட்ரெஸு ஐயோ அதுக் குலா ஒன்னுமே பண்ண முடியாதுங்க செரியானதாக்கு அதுக்கு வேனா ட்ரெஸு இதுக்கு வேனு ட்ரெஸு
இந்த துணியெல்லா போட்டு போட்டாத்தா என்ன ஒரு டைம் தா போறது அந்த துணி இன்னொரு டைம் போறது இல்ல அப்ற எதுக்கு அந்த துணி வாங்கனுங்கற நானு
அ
ஒரு வ போட்டாவ எடுத்துட்டு அந்த துணிய வாங்கிட்டு அவ்ளோ தா
அவ்ளோதா அதுக்கப்றோமா ஒன்னுத்துக்கு ஆகாது அப்டியே கடக்கு அங்க
சேரிங்க பத்து நிம்ஷோ ஆய்டுச்சு
சேரிங்க போன வெக்கறே அம்மா கூப்பட்றாங்க
சேரி